வணக்கம் தோழி நளமா இருக்கீங்களா
நல்லா இருக்கும் டிரைனிங்
உம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ இப்பத பரி சாப்படொம் சாப்பிடிங்கில
உம் சாப்பிட்டொம் தோழி
உம் உம் என்ன பண்ணி
இங்க சும்மா வெல்ல உக்காந்து இருக்கம் பந்தொழி இங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன் உம் அதது எல்லா உக்காந்தருக்கு த
சரிங்க தெழ சரிங்க தெழ யார் யார் போயிருக்கீங்க
என்ன அப்புறம் அவ்வளோதான்
ஓ அண்ண வந்து இருக்கங்கல நீ என்ன சமையுலு
அஹ் வந்து புளவு சாதம் அப்புறம் முட்டை
ம் ம் சமையலு எல்லா சமைச்சது
சமைச்சது நா நான்தா தோழி சமைச்சே நா வந்துட்டு ஆ அவுங்களுக்கு வந்து இப்பதா அவுங்க நாங்க வந்து இந்த அஹ் கைபேசில வலைத்தளத்துல பாத்து சமைச்சோ அவங்களுக்கு சமைக்க கொஞ்ச அது சமைச்சது இல்லையா இன்ன வரைக்கு அதனால சோ ஆஹ் அக்காதா அந்த புலவு சாதோ வந்து சமைச்சது இல்லையா அதனால ஆஹ் வலைத்தளத்துல அந்த ந நிறைய அந்த இதெல்லா குறும்படம் பாத்து நாங்க சமைச்சோ
க்கன் வெந்திருக்கு சாப்பாடு
ஆஹ் நல்லாதா இருந்துச்சு தோழி ஆனா நா நானு கொஞ்ச அவங்களுக்கு உதவி பண்ணேனா அதனால சாப்பாடு எப்டி இருந்தாலு நல்லாதா வரு ஏன்னா எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியு தோழி நல்லா
ஓ இப்ப சமயல்ல நீங்க வந் சின் ஆயிட்டீங்க அப்டிதான தோழி
ஆமா தோழி கண்டிப்பா நேத்து என்னன் கேளுங்க நேத்தி வந்துட்டு நா அம் உம் நா வந்துட்டு புளிக்கொழம்பு வச்சிருந்தே அ வீட்டுக்கு வந்துட்டு அஹ் சித்தி நெறைய பேர் வந்துருந்தாங்க எங் சித்தி அப்புறோ ஒரு சித்தி பிள்ளைங்க ஆ இன்னொரு சித்தி பிள்ளைங்க நெறைய பேர் வந்திருந்தாங்களா அவங்க வந்துட்டு சித்தி வந்துட்டு புளி கொழம்பு எடுத்துட்டு வந்து இங்க அக்கா வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க
உம் எண்ண பாத்தீங்களா அதுல அந்த அளவுக்கு உங்க புளி கொழம்பு வந்து இதமா இருக்கு ஆ இதமா இருக்கு அப்டினு அதோட சுவை எந்த அளவுக்கு இருந்திருக் ஓ அதனாலதா அந்தளவு இடம் மாறி இருக்கு அஹ் உங்க அக்கா எப்டி இருக்குன்னு சொல்லிருந்தாங்களா புளிக் கொழம்பு அத விட உங்க அக்கா வந்து நேத்து ஒரு கொழம்பு வச்சிருந்தாங்க சொன்னாங்க
ஆஹ் ஆஹ்
கொழம்பு பேரு என்னான்னு சொன்னாங்க பொரிச்ச கொழம்
உம் நல்லாருந்துச்சா தோழி அந்த கொழம்பு
ஆஹ் அடேங்கப்பா அந்த கொழம்ப பத் இப்பயு அவங்க சொல்லும் பொழுதா எனக்கு இன்னு நாலு கொஞ்சோ சாதம் போட்டு சாப்ட்டா அருமையா இருக்குமோ அப்டின்ற அளவுக்கு இருந்துது தோழி
இல்ல ஆமா ஆமா
ம் அப்ப வந்து பாத்துக்கங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு
அதாவது கண்டிப்பா தோழி இல்ல நம் நம்ம வந்துட்டு ஒரு நாள் சாப்டுறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறோ இல்லையா அப்ப வந்துட்டு எங்க மாமாவோட நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்க வந்துட்டு என்ன டெய்லி அது அதுதான் சாப்டு ஆகணும் இல்லயா வேற வழி இல்ல
அதனால அதுதான் உங்க சாப்டுஆகணும் உங்க அண்ணன்மார்கள் எப்படி தோழி இருக்காங்க
அவ
இப்போ பாத்தீங்கன்னா தோழி நம்ம எத பத்தி பேச போறோம் அப்டின்னு பாத்தீங்க இப்போ அதிகமான ஒரு கே கேரி பை அதிகமா இப்ப இருக்கு இல்லங்களா ஓ அது ஆமா நெகிழிப்பைகள் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா
ம்
கொஞ்சம் அதிக அளவுல இப்ப இறடருக்கு முன்ன மு முன்ன காலங்களளை பாத்தீங்க அப்டின்னாக்கா அதாவது எங்க பாட்டி சினங்களா இருக்கட்டும் அந்த மாரி கல்லத்த ங்கா இந்த நெகி பி இந்த கேரிப்பை எப்டின்னு சொல்லக்கூடிய அந்த பைகள் வந்து அதிகமா கெடையாது அது அவ புழக்கத்துல வந்து அந்த அளவுக்கு கெடையாது ஏன்னா எங்க போனாலும் அப்ப வந்து ஒயர் கூட அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு தான் அதிகமா அந்த காலத்துல பயன்படுத்தினேன் அதயும் தாண்டி பாத்தீங்க அப்டின்னாக்கா அதாவது ம மட்டயில் செஞ்ச பைகளையும் பயன்படுத்த சொங்க இப்ப பாத்தீங்கன்னா அதோடைய புழக்கங்களே இல்லாம வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்டின்னு தான் சொல்லோம் ஏன்னா அதோட குழக்கங்க சுற்றமா கிடையாது ஆஹ் நடந்ததுக்கும் இப்ப இருக்கும் அப்டின்னு பாத்தீங்கன்னா நெகிழ்ச பைகள் தான் இப்ப ரொம்ப அதிக அளவ இருக்கு தவிர அந்த உயிறு கூடயா இருக்கட்டும் அல்லது மரத்தால் செய்யக்கூடிய சிறு சிறு பைகள் எல்லாம் முன்னாடி இருந்தது கூடைகள் அப்பல்லாம் வந்து உ மரத்தல் செஞ்ச கூட அப்டின்னு பாத்தீங்கன்னா அஹ் பூனை எல்லாம் கரிச்சிருச்சுன்னா ஒரு கூட ஒண்ணு வச்சிருப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுயெல்லாம் அது இருந்தது
அது எதுல செய்வாக தோழி கூட
என்த்தா கேச்சின்னா வெள்ளத்தெல்லாம் அதுலதான் போட்டு வைப்பாங்க அதுல நல்லா இருக்கும் ஆனா அது வீணா போகாது வெள்ளம் நல்லாவும் இருக்கும் ஆனா இப்ப உள்ள காலக்கட்டத்துல நான அதெல்லாம் பாக்கவே முடியல இப்ப எங்க பாத்தாலுமே அதிக அளவுல நெகிழி போய்தான் அதிகமா இப்ப வந்து இருக்கு அத வந்து அரசாங்கத்திலயையும் தட பண்றதும் இல் அப்பறம் பாத்தீங்க அப்டின்னா மக்களுக்கிடையே அதிக அளவு புழக்கத்துல அது வந்துருச்சு
கண்டிப்பா
ஆ இப்ப எங்காவது ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு ஒரு ஏதாவது ஊருக்கு போறோம் இல்ல வேற எங்கேயாவது போறோம் அப்டின்னா ஆ நம்ம வந்து இந்த பைகல்லதாம் அதிகமா பயன்படுத்துறோம் போன பெரிய அளவுல வந்துட்டு அஹ இந்த ஒயர் கூட அப்டின்றதெல்லாம் இப்ப இல்லாமலேயே போயிடுச்சு ஒயர் கூட அப்டின்றது பொர் அழிஞ்சி அழிகிற சூழ்நிலைக்கே வந்துருச்சுஆ என்னுடைய அக்கா எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கல்லாம் வந்து நல்லா ஒயர் கூட செய்வாங்க ஆனா அவருடைய விற்பனை அப்டின்னு பாத்தீங்கன்னா மிக குறைஞ்ச அளவுலதான் இருக்குஹ ஒரு கூட வாங்கி பின்றாங்க அதுக்கு ஒரு ஐந்நூறு ரூபாய் செலவ ஆகுது அப்டின்னா அவங்க வந்து அதோட விளக்க அதாவது அவங்களுக்கு ஒரு நாள் செலவு ஒரு நாள் உ்காந்து வேல பாக்குறாங்க அந்த ஒரு நாள் ஒரு நாளுக்கான கூலி வேற அவங்க எடுக்கணும் அதுலய இருந்து சோ அது அதிகபட்சமா பத்திங்கனா ஒரு ஐம்பது ரூபா நூறு போட்டு வித்தாலுமே விற்பனை ஆக மாட்டேங்குது என்ன காரணம் அப்டின்னு பாத்தீங்கன்னா நெகிழ்சின் பலி இது மாறிப்பேறுல்தான் காரணம் ஏன்னா நம்ம எங்க போனாலும் அந்த பைய வந்து தாராளம்னா கடகள்ல வந்து கெடைக்குது அது ஆனா உற்பத்தி செய்யறது வேணா அது நல்ல அதாவது மிக விரைவில் உற்பத்தி செஞ்சாலும் அது தழிய குடிய தன்மை அப்டின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல அப்டின்னுதான் சொல்லணும் ஏன்னா அது வந்து மண்ணல போட்டாலும் மக் அமா மக்காக்க மாடங்குது
ம் இ இதோட பயன்பட்ட வந்து அரசாங்கம் தான் குறைக்கணும் அந்த மாரி எல்லாம் இல்லதோழி எப்டின்னா இப்போ நம்மளே இருக்கோம் வச்சுங்க நம்ம ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான வந்து ஒரே தடய நம்ம வந்து அதை பயன்படுத்தாம இருக் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நம்ம குடும்பத்துல வந்துட்டு அந்த நெகிழிங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசமான பொருள் ஆாயிடுச்சு ஏன்னா நம்ம எப்டின்னா வந்து இப்போ நம்ம எச்சும் ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் அப்டின்னாக்கா அந்த நெகிழிப்பையை வந்து தவிர்த்துட்டு அதுக்கு போ நம்ம துணிப்பை எடுத்துட்டு போலாம் ஏன்னா துணிப்பை வந்துட்டு நம் துவச்சுக் காய போட்டா கூட போதும் அது அப்டியே புதுசு மாரியே இருக்கும் இல்லயா அது வந்துட்டு அ அதே மாரி நம்ம ஒரு இந்த இதுன்னா கம்பு பை சொல்லுவாங்கள அது நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா அதுல வந்துட்டு நம்ம நெறைய பொருள் வச்சு எடுத்துட்டு போலாம் அது வந்துட்டு ஒண்ணுமே கேப் ம் கெடுதுன்னு சுற்றுச்சூழுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த மாரி பைகள் எல்லாம் நெகிழ் பை வந்துட்டு நம்ம நம்ம நெகிழ்பை அந்த அந்த பலநெகழியில பயன்படுத்த அந்த எல்லாம் பொருளையுமே நம்ம வந்து இந்த மறுசுழற்சி செய்வாங்க இல்லையா அதுல நம்ம இது பண்ணணும் இப்ப இது வரைக்கும் நம்ம பயன்டுத்துனது அப்டியின்னு நிறுத்திட்டு அந்த இருக்கிற நெகிழி எல்லாம் மறுசுழற்சி செஞ்சு கூட நம்ம திரும்ப அது வேற ஒரு பொருளா செஞ்சு கூட நம்ம பயன்டுத்திக்கலாம் அது வந்துட்டு நம்ம சுற்றுச்சூழலயும் போட போறது கிடையாது அதே நேரத்து இருக்கிற பாதிப்பை குறைக்கலாம் இப்ப நெகிழி பைய வந்து நம்ம கீழ போறோம்ங்கிற இப்போ இந்த தென்னை மரம் எல்லாம் இருக்குல்ல அது வந்துட்டு வேற வந்து பூமிக்கு அடியில தண்ணி எடுக்குது ஆனா அந்த மரமே இப்ப இப்போ வந்துட்டு அழிஞ்சு போகுதுல்ல அதுக்கு காரண வந்துட்டு இந்த நெகிழி பை தா அந்த நெகிழிப்பை என்ன பண்ணும்னா அது மக்குர இத்து வந்து ஐ பல நூறு ஆண்டுகள அது மக்குறத்துக் அப்ப அது என்ன பண்ணனா பூமிக்கு அடியில வந்துட்டு அப்டே இருக்கு அப்ப இந்த இந்த மரத்தோட வேர் எல்லா அடியில போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போம்போது அந்த நெகிழிப்பையானது வந்துட்டு அது எல்லாத்தையும் தடுத்துரும் அதயு தாண்டி இப்ப இந்த வேறு போகுது அப்டின்னாக்கா மழ தண்ணிய வந்துட்டு இந்த நெகிழி போய் எப்டிய தடுத்து மேலே நிக்க வச்சிரு அப்போ மழ தண்ணியு பூமி கடியில போகாது வேறு இந்த நெகிலியை தாண்டி பூமி கடியில போனாலு நமக்கு தண்ணியு கெடக்காது இப்ப இவ்ளோ பிரச்சன இருக்கு இல்லயா நம்ப இத வந்துட்டு ஒரே தட நம்பளால தவிர்க்க முடியாட்டி கூட நம்ப கொஞ்ச கொஞ்சமா இத இந்த பயன்பாட்ட குறைச்சிக்கலானு நினைக்கிறே தொலி
ஆமா ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா ஆ அந்த மரங்களுக்கெல்லா தண்ணி பா தண்ணி பாய்ச்சிற முறை அப்பிடின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாதா இருக்கு ஏன்னா இப்பெல்லா வந்து தண்ணி வந்து மரங்களுக்கு போகணுன்றதுனாலதா ஒரு வேள இளநீர் எளா வந்து சிறிதா இருக்குதோ நெனைக்கிறோ இரண்டாவது இளநில அந்த விளச்ச அப்படிங்கற ப பாத்தீங்கன்னா அவு தான் இருக்கும் கே முன்ன எல்லா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல இருந்தது ஆனா இப்போ அப்பிடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு விளச்சல் இல்ல அப்பிடின்னு தா நம்ப நெனைக்கிணு இதுக்கு காரண அப்பிடின் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல மாரியே நெகிழிப்பை அப்பிடின்றது ஒரு முக்கிய காரண அப்பிடினு கூட சொல் சொல்லலாம் ஏனா மர மர மரங்கள் மு அதது தென்னை மர அப்பிடின்றது எல்லாம மரங்களு நா அதிகமா வந்து தெரியாத அளவு பெரிய அளவுல ஒன்னா இரு இருக்குறதே ஏன்னா மரந்துருவியே இப்ப வந்து நம்ம அதிக நல்லா நம்ம பாக்குறது கிடையாது அப்ப பாத்தீங்க அப்பிடினா எதாவது அதாது ஒரு விழாக்கலமா இருக்கட்டு அது இங்கேயாவது போய்ட்டு வரும்போது அதிக மரக்கன்றுகள் தா வச்சாங்க அ அதுக்கினே ஒரு பையு போட்டு குடுப்பாங்க அது என்ன பைய துணிப்பை துணிப்பைதா அதிக அளவில் நம் பயன்படுத்திருக்காங்க ஒவ்வொரு விழாக்காலங்களிலேயுமே ஒரு விசேஷ அப்பிடினு போயிட்டு வரும்போது அப்பிடின்னா உங்களுக்கு ஒரு துணிப்பையில போட்டு பழம் அது மாதிரிதான குடுப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்பிடினா அந்த துணிப்பை அப்பிடின்றதே இல்லாம போயிடுச்சு
இப்ப துணிப்பைய எடுத்துட்டு போறது வந்து எல்லாருக்கு ஒர் தயக்கமா ஆயிட்டுன்னு சொல்லலா எப்படி சொல்லிட்ட எப்பய எப்படி எடுத்துரு போக முடியும் அந்த மாரி ஆயிடுச்சு ம்
ஆமா இப்பெல்லா வந்து இது தயக்க அப்புடிங்கறத விட எல்லாரு வந்து கூச்ச சுவபாவமா நெனைக்கிறாங்க அந்த துணிபை எடுத்து எடுதுடு போறது அஹ அதுதா முக்கிய காரணம் இத பத்தி நா அடுத்த அழைப்புல திரும்ப பேசலாம்
க நம்ம வந்துட்டு ச்சு துணிப்பை எடுத்துட்டு போதாது வந்துட்டு நமக்கு